ஆஹ் திரும்பவும் நம்ம ஆஹ் நல்லா இருக் வணக்கம் தோழி திரும்பவும் நம கால தொடரலாம் தோழி
ஆஹ் தொடரலாம் சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லுங்க
என்னத என்ன பத்தி பேசலாம் தோழி சரி நம்ம குடும்பத்தை பத்தி பேச லாமா பர்ஸ்ட் பயணத்தை பத்தி பேசணும் இப்ப குடும்பத்தை பத்தி பத்திபேசலாமா இப்ப குடும்பத்தை துகாக நீங்க என்னென்னல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்க தோழி ரொம்ப இம்பார்ட்டனா உம்
து ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல ற கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என் பேரே அந்த ஒரு படத்துல வரும்ல இப்ப ராமசாாமின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி என் பேரே இப்ப அப்டின்னு சொல்லி என் பேருக்ககூட சேர்த்து சொல்வாங்க ஆனா கல்யாண ஆகி தோட் ட்டலா அது எப்ப கிடைச்சாலும் பரவாயில்லன்றத மாத்திக்கிட்டேன் மொத விஷயம்
உம் உம் சரிங்க தோழி
வேணும் அப்படின்றது த என்னோட கணவர் கிட்ட வேணுன்றத கூட இல்ல எப்போ வேணுமோ அப்ப வாங்கித்தாங்க அது அந்த மாதிரி மாத்திக்கிட்டேன் ஆஹ் இன்னொன்னு என்னன்னா அஹ் டிரஸ்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமா எடுப்பேன்
உம்
இதுவே பயந்து ப்போ ரொம்ப பயந்து பயந்து அத எடுத்துக்கிறேன் இன்னொன்னு அம்மா வீட்டு வீட்டுல அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சுட தண்ணிக்கூட வச்சது கெடையாது இப்ப டோட்டலா எல்லா சமையலு மாத்திக்கிட்டேன் சமையல் செய்யறது அந்த மாதிரி ஆ கோவப்படுவே முன்ன ரொம்ப கோவப்படுவே கல்யாணத்துக்கு முன்னாடி கோவப்பட்டு பேசாம சம்மல்லா இருந்துருக்க ரெண்டு நாள் மூணு நாள்லா எங்க அப்பா அம்மா கிட்ட இப்போ அந்த கோவத்த கொறச்சிக்கிட்டே ரொம்ப
ம் சரிங்க தோழி
ம்
ம் இப்ப ம்ச் என்னன்னா நா அப்ப இருந்த மாரிதா இப்ப பேரு இருக்குறே எல்லாமே வந்து இப்ப ஏ இஷ் சொன்னா ச் அவங்க என்ன சொல்றுவாங்கனா உங்க விருப்போ உங்க விருப்போ நீங்க எங்க போனாலு உங்க விருப்ப ப்போ ம்ச் அப்டின்னு சொல்றுவாங்க ஆனா கு கூட்டு போவாங்க நா இப்போ இல்லங்க நா இந்த எடத்துக்கு போயே ஆகணு னு அப்டின்னு சொன்னா அதெல்லா கூட்டு போயிடுவாங்க இப்போ இந்த நேனே இப்ப நா போயே ஆவணு அப்டின்னாலு கூட்டு போயிடுவாங்க அதெல்லா இப்ப நா இந்த துணி எடுத்தாவணு ம்ச் இப்ப நா எடுக்கணுனு சொன்னாலு எடுத்து ஆவணு ரொம்ப கண்டிஷன்லா பண்ண மாட்ட பா இப்ப எனக்கு வேணுங்க இது ம்ச் அப்டின்னு சொல்லாங்காட்டியுமே அவங்க அத ஏற்பாடு பண்ருவாங்க
உம்
அது என்னன்னு தெரியில நானு யோசிப்பே ம்ச் இன்னிக்கு இது சாப்புடுனு போல இருக்கு நம்ம வந்து கடையில அதிகமாக வாங்கி சாப்ட மாட்டோ ஆ ஏன்னா வந்து நா வந்து சின்ன பசங்க வச்சிருதுனால நா சாப்ட்டா அவுங்க கேப்பாங்க ம்ச் அதனால என்ன பண்ணோ அத விட்டு கொடுத்து ச்சு ஆவனு நம் வேல வேற வழி கெடையாது அவுங்க இல்லாதமோது நம்ளால அத சாப்ட முடியாது து அது என்னா மாரி பொருளா இருந்தாலு சரி சாப்ட முடியாது ச் அவங்ள வ ச் நம்ம இப்போ எப்டி சொல்றது நம்ம அப்பா அம்மா எப்டி வளத் தாங்ளோ அது மாரிதா நம்மலு இருப் ப்போ இப்போ அவுங்களை விட்டுட்டு சாப்ட என்னால முடியாது ச் இப்ப ஒரு இப்ப ஃப்ரீயா தா இருக்கே அவுங்க ஸ்கூல் போய்ட்டாங்க இப்ப வாங்கி சாப்புட்லா நா
ம்ஹும் ஐய்யோ தோணாதுங்க அந்த மாதிரில்லா
தொ ஒரு ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட கொழந்தைங்க வரட் டொ அவுங்க சாப்புட்டு ச் அப்டின்ற மாதிரி ஆய்டுது அதுனால என்னா பண்ணுவே எனக்கு இது வேணு இப்ப ஒரு ஸ்வீட்டே சொல்றே இது எனக்கு வேணுனு யோசிச்சனா அது எப்டி தா அவுங்க வாங்கினு வருவாங்கன்னு தெரில அந்த நேரத்துல அவுங்க அன்னைக்
அய் நீங்க இத சொல்றீங்கல்ல இது இது அப்டியே எங்க அப்பா செய்வாரு எனக்கு எங்க அப்பா ஞாபகோ வருது நீங்க இது மாரி சொல்லம் போது மனசுக்குள்ளதா நெனச்சிருப்போ நாங்க
ஆஹ் அதுதா சொல்றே ஆமாங்க அதுதா சொல்றே அப்ரோ நெனச்சிருப்பே ஆனா எங்க வீட்டுக்காரு பாத்தா அத கண்டிப் பா வாங்கினு வந்து வச்சிருப்பாரு எப்டிங்க நா சொல்லவே இல்ல அப்டின்னா தோணுச்சு எனக்கா திடீர்னு அப்டின்னு சொல்லி சொல்லுவாரு ச் அப்ரோ யோசிச்சு பாப்
ட்டு வருவாரு நீ உனக்கு இது புடிக்கு உனக்கு இது புடிக்கு அப்டின்னு
ஆஹ் அந்த மாரி யோசிப்பே அவரு நம் ம நெனைக்றதுக்குள்ள நம்ம இந்த எடோ போனா நல்லா இருக்குல இந்த வாரோ அப்டின்னு சொல்லி யோசிப்பே நம்ம மே மேக்சிமோ எங்க யோசிப்போ நம்ம வீட்டுக்கு தான் யோசிப்போம் ச் அதிகமா யோசிக்கிறது நம்ம வீட்டுக் போலாம்
உம் உம்
பட்சமாதான் யோசிப்போம் அதுக்கப்புறம் தான் ஊரு டூரு எல்லாமே நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம் ண்ற மாதிரி சிப்ப ஆனா அவுங்க என்ன பண்ணுவாங்க வார வார கூட கூட்டு போவாங்க என்ன
ஆஹ்
அந்த மாரி நம்ம யோசிக்கித்திர அப்ப ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஐயோ நம்ம விட்டுட்டு வந்து டமே இத்தனை வருஷ நம்ள வ ளத்தாங்க எல்லாம் பண்ணாங்க நம்ம விட்டு வன்ட்டமே அப்படின்ற மாரி தோணு ஆனா அவுங்க எண்ண பண்ணுவாங்க அவங்க நெனைக் போதெல்லா கூட்டு போய்டுவாங்க நாங்க வாங்க வீட்டுக்கு போலானு சொல்லாங்காட்டியு அவுங்க கூட்டு போயிடுவாங்க அது ரொம்ப சந்தோஷம் இப்ப கூட நா இப்ப இன்னைக்கு நெனை ச்ச அப் படின்னா இந்த வார நெனைக்கிறே போலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமா னு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க காலையிலே குளிச்சிட்டு கிளம்பி வாங்க போயிட்டு வந்தலா சும்மா அப்படின்னு சொல்லி கூப்டுவாங்க
உம் உம் உம்
என்ன கூப்பிடுவாங்க அப்புறந்தா நா போவே கட கட கடன்னு ஜாலியா கெளம்பி போயிட்டு உடனே வந்துருவோ பண்ண மாட்டோ பாவ ஏன்னா சண்டே தா அவங்களுக்கு ஒரு நாள் லீவு அந்த சண்டேயு நம்ம போயிட்டு வந்துடுற மாரி தா இருக்கு நா ஏனா மண்டே ஸ்கூலுக்கு அனுப்புனல்ல ஃபஸ்ட் னுல ப்ச் அதனால ஓடி வந்துருவோ ஆனா ந ஒரு நாள் ஒரு நாளுக்கு எப்ப ஆச்சும் ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோ ஆனா வந்து அவங்க எங்க எங்களா கூப்படுறாங்கள அங்கல்லா கூட்னு போவாங்க ஆனா என்ன ஒண்ணு நான் அதிகமா மிஸ் பண்ணனா அப்போ வந்து எந்த கஷ் டமோ துன்பமோ எதுமே இல்லை கல்யாணத்து ஆவரத்துக்கு முன்னாடி நல்ல தூக்க வருங்க படு த்தா நல்ல தூக்கோ வரு ஆனா பசங்க டெலிவரிக்கு அப்புறோ அதெல்லா வந்து கொழந்தைங்க எழுந்தி ஃபீட் பண்ணு அவங்களுக்கு என்ன சாப்பாடு குடுக்கணு இந்த டைமு அந்த தூக்கத்த மட் டு தா மிஸ் பண்றே வேற எதுமே இல்ல தூக்க மட்டு நம்ம இப்ப நம்ம நெனைச்ச நேரத்துக்கு தூங்க முடியலே இப்போ இதோ டைம் ஃப்ரீயா தா இருக் கிறோ ஆனா நா அவங்க பசங்க இருந்தா தா எனக்காலத் தூங்க முடியிது அவங்க படுத்தா தா பெட்டுல என்னால தூங்க முடியிது இப்பமே எப்பயாச்சு ஓர்நாளு என்ன ஆச சேந்து தூங்கினா தூங்கிடுவேனாகாண்டி அவங்க இல்லாம என்னால தூங்க முடி முடியாது ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வோனா நம்மப்ப எப்ப ஃப்ரியா இருக்கறமோ அப்ப படுப்போ தூங்கிடுவோ ஆனா அந்த தூக்கத்த மட்டு மிஸ் பண்றோ அவங்களுக்காக அவங் உங்க குழந்தையில இருந்தே அது பழகிச்சு அவங்க எப்ப குழந்த டெலிவரி ஆச்சு எனக் கு அப்பத்துலருந்து அவங்க பழகிட்டாங்க இந்த மாரி தூக்கத்த மட்டு மிஸ் பண்றே மத்தபடி மீது எல்லா உணவுமே என்ன மாத்திக்கனன்னு பாத்தா நா நான்வெஜ் வந்து அவ்ளா சாப்பிட மாட்டே வெஜ்தா சாப்பிடுவே எப் எப்பயாச்சு ஒரு நாள் தா நான்வெஜ் எடுத்துப்பே ஆனா இப்ப என்ன பண்றது நான்வெஜ் செஞ்சா ஒரு கண்டிஷன்ல இருக்குது அவங்க பசங்க சாப்றாங்க இல்லன்ற துனால நான்வெஜ் செஞ்சா கொஞ்சோ எக்ஸ்ட்றா சாப்டுவாங்க அப்டின்ற மாரி மீனு காளான் மாரி வாங்கி செய்றதாகுது அது வந்து எனக்கு தொடர்ந்து செஞ்சாலு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சாப்ட முடியாது ஆ நா வெஜ்ஜிதா அதிகமா மோஸ்ட்லி நானு அத யூஸ் பண்ணுவே வெஜ்தா எதிர்ப் பாப்பே நீங்க என்னென்னல்லா சாப்டுவீங்க தோழி
சாப்டுவே
ம்ம்
ஆனா வந்து ஆ எப்டி சொல்றது மட்டன் அந்த அளவுக்கு புடிக்காது எனக்கு ஆ ஃபிஷூ சிக் சிக்கன் ஆ எஃகு அந்த மாதிதா நான்வெஜ்ல
ம்ம்
துல வந்து அந்த மாதிரி பாவக்கா புடிக்காது அத தவர காய்கறி எல்லா அதுவுமே நா கல்யாணத்துக்கு அப்றோ தா சாப்பிட கத்துக்கிட்டே ஏன்னா எங்க வீட்ல அதிகமா நான்வெஜ் தா எடுப்பாங்க ஹஸ்பண்ட் வீட்ல அப்டியே ஆப்போசிட் இதுக்கு வெஜிடேரியன் தா அதிகமாக எடுப்பாங்க
பட் நம்ம வீட்லயு அது மாரிதா தோழி எங்க வீட்லயு நான்வெஜ் நல்லா எடுப்பாங்க ஆனா நா சாப்ட மாட்டே எனக்கு புடிக்காது எதே மாரி எங்க ஹஸ் சிஸ்டரு அப்டியே தா அவங்களு சாப்ட மாட்டாங்க அப் ஆனா எனி டைமும் நானு நான்வெஜ் இருந்துக்குனே இருக் ப்போ ஆனா நாங்க சாப்ட மாட்டோ ரெண்டு பேருமே சாப்ட மாட்டோ அவங்களு சாப்ட மாட்டாங்க நானு சாப்ட மாட்டே அந்த மீன் வந்து அப்பா கொழந்தையா இருக்கும் போது அந்த முள்ளு எடுத்து குடுத்து சாப்பிட வெச்சாங்க
அஹ் ஹ ய் நீங் சொல் எங்க அப்பாவு அதே மாதா எடுத்து குடுப்பாரு ம்
குடுத்துருந்தாங்க அதுக்கப்றம் கொஞ்சோ பெரிய ஆனா வுடானே அவங்க அந்த எடுத்து குடுக்குறது அதல்லா விட்டாங்க பாத்தீங்களா அதுல இருந்து நானு அந்த மீனையே விட்டுட்டே
நா கல்யாண்த்துக்கு கல்யாணோ ஆகற வரைக்குமே எங்க அப்பாதா எங்களுக் கு எடுத்து குடுப்பாரு இப்ப கல்யாணாயி நா ஹஸ்பண்டுக்கு என் பசங்களுக்கு நா எடுத்து குடுக்கறே அந்த மாதிரி அவங்க எடுத்து குடுத்தப் ப நல்லா சாப்ட்டே இப்ப நானா எடுத்து சாப்டும்போது இவங்ளுக் எடுத்து குடுக்க தான நமக்கு கரெக்டா இருக்கு அப்டின்ட்டு இப்ப எல்லா மே ஒரு லிமிட்டா ஆயிடுச்சு
மா ஆமாம் தோழி அதுல்லாம இப்போ நம்ம வந்து எனி டைமு சமச்சிக்னே இருக்கறதுனால நம்ளால சாப்பட வந்து ரொம்ப இதுவாக மாட்டேன்து அது ஒர் மாதிரி மூஞ்சார் அட்ச்சன் சொல்வாங்க பாத்தீங்ளா
கோனா எதாது செஞ்சு குடுக்க ன்ட்டு ஆசையாருக் கு அதுக்கப்பறோ ஒரு பாத்தரோ சேர்து பாருங்க அத கழுவணுமே அப்டின் சொல்லிட்டு தா புதுசா எதாவ் செய்யறதுக்கூட கஷ்டமா இருக்
அந் மாரி சா சாப்ட்ர் சா வேற யாராச்சு செஞ்சு குடுத்தா சாப்பிட்லா அந்த மாரி தோணுது இப்பன்னா நம்ப மேக்சிமம் நா அம்மா வந்து செஞ்சு தருவாங்க நம்ம போய்ட்டு சாப்புட்டு வருவோ அந் த மாரி இருக்குந்து இப்ப நம்பளே ஒரு அம்மாவாய் செஞ்சு ஒரு செஞ்சி குடுக்கறது சந்தோஷந்தா ஆனா நம்பளால அந்தளவுக்கு
ஆமா ஆமா உம் உண்ம தா உண்ம தா
டேஸ்ட்டு பண் ணியோ இது பண்ணியோ மே சாப்ட முடில முன்ன மாரி இல்லே
ஆமாங்க உண்ம தா அது எதா இர்ந்தாலு
பாவக்கா ஏன் தோழி சாப்ட மாட்டிங்க பாவக்கா ஒடம்புக்கு நல்லது தானே கசப்பு இல்லாம செஞ்சு கத்துக்குங்க
அ அது அப்டியே இல்லாம எது செஞ்சாலுமே அது எனக்கு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச் சி அது கசக்கு கசக்கு அப்டின்னு எங்க வீட்ல எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க பாவக்கா நா என் ஹஸ்பண்டக்கு ரொம்ப புடிக்கு பாவக்கா நான் செஞ்சியல்லா குடுப்ப அவுங்ளுக்கு ஆனா நா சாப்பட மாட்ட அஹ்
உம் நாங்க வந்து கசப்பே இல்லாம செய்வோ ஆனா இவங்க வந்து பாவக்கா மட்டு சாப்ட மாட்டாங்க மீது எல்லா காயும் அதான் காய்ங்க வந்து அதிகமா சாப்ட மாட்டாங்க நான்வெஜ்ஜு சாப்டுவாங்க வெஜ்ஜில ஒரு சிலது மட்டு சாப்டுவாங்க ஆனா என் பசங்க பாவக்கா நல்லா சாப் டுவாங்க நானு சாப்டுவ அவுங்களு சாப்டுவாங்க அந்த சாப்பாடு வடிச்சிட்டு சுட சாப்பாடு வச்சுட்டு பாவக்கா தொக்கு மாரி வச்சு
உம்ஹ் ஹ் அத தயிர் போட்டு நம்ப பண்ணி வச்சோ மோர்ல வச்சோம்னா புளிப்பு இருக்காச்சு ச்ச கசப்பு இருக்காது அப்டின் ன் வாங்க
அப்டி சொல்லுவாங்க ஆனா நானு அந்த அப்டேதா ஸ்ரைட்டா செய் செய்வ ஆனா நல்லாருக்கு தோழி சரிங்க தோழி நம்ளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிச்சு மீ மீண்டும் இணையலா தோழி இன்னொரு இணைப்புல நன்றிங்க தோழி